ஹலோ
அ கேக்குதுங்களா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கேன் நீங்க
ம் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு எப்டி போச்சு நாலு
ஆ இன்னைக்கு பரவாயில்ல எப்வும் எப்வும் மாதிரிதான் அப்டியே போயிட்டு இருக்கு நீங்க பிஸியாயிட்டீங்க போல கூப்டும் போது கெடைக்கல
ஆமா இன்னைக்கு ஃபுல்லாவே இதுதான் ஆமா வெளில போயிருந்தேன் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு அந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்
அப்டியா ஓ போயிட்டு வந்ட்டீங்களா
ஆ போயிட்டு வந்துட்டோன் வந்துட்டேன் சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே எப்டி இருந்துச்சு ஃபங்க்ஷன்
காது குத்து ஃபங்க்ஷன்தா சும்மா போய் ரிலேட்டிவ் வீடுதா அட்டென் பண்ணிட்டு வந்தோம்
ஆம் ஓ ஓக்கே ஓக்கே எங்களுக்கும் இருக்கு எனக்கு எனக்கும் நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போலாமா யோசுச்சுட்ருக்கேன்
வெளில பொயிட்டு வந்தாவே கடுப்பா இருக்கு இந்த வெயில்ல ரொம்ப
ஆ அது வேற இது இப்ப இந்த கொழந்தைங்களையும் கூட்டி ஆமாம் அது ஒரு பக்கம் நம்ம இந்த கொழந்தைங்களையும் விட்
ம்
ட்டு வெளியே போறது அத விட கஷ்டம் நம்மளையும் விட மாட்டாங்க இவங்களும் ந மாட்டாங்க போ
கண்டிப்பா
அப்டி யோச்சுட்டு இருக்கே போகணுமா வேண்டாமா அது என்னோட நெருங்குன ஃப்ரெண்ட் வேற அவ கூப்ட்டு இருக்கா செரி பாத்துட்டு போய்கலாம் அப்டின் யோசிட்டு இருந்தேன்
ம் ம்
என்ன சமையல் இன்னைக்கு சமையலெல்லாம் முடிச்சுட்டீங்களா நான் இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
அ நான் இன்னைக்கு சிம்பிள் சமையல் தான் ரசம் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை சமைச்சேன் அவ்வளோதான் ஸ்பெஷலா எதுவும் பண்ணல
சேம் சிஸ்டர் நானும் ரசம் பாவக்க வருவல்
ஓ நீங்க பாவக்கா நான் பொட்டேட்டோ அவ்ளோ தான்
ஆ ஆமா ஆமா
நான் இன்னைக்கு பையனுக்கு ஸ்கூலுக்கு பொட்டேடோ வேணும் சொன்னா செரின்னுட்டு அவனுக்கு சமைக்கும் போதே சேர்த்தா ஒன்னே சமைச்சுட்டேன் நானு
அப்டியா நான் காலைல புலி சாதம் ஓகே ஓகே ந நா பாப்பாங்களுக்கு புளிசாதம் கெளறி கொடுத்துட்டு மதியானம் லேட்டா தான் சமைச்சேன் போயிட்டு வந்துட்டுதான் சமைச்சோம் ரசம் பாவக்காய் வறுவல் பண்ணிட்டு
ஓ ஸ்கூலுகளுக்கு குடுத்து விடுறதுக்கு இந்த தாளிச்ச சாப்பா பாடு தான் கொஞ்ச கூட ஈஸி போல இருக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு வேகமா டிபன்ல ஆக்கிடலாம்
ஆமா ஆமா காலையிலேயே எழுந்தருச்ச உடனே அது குழம்பு சாதம்ன்னு ஆக்குனா அது வேர்வ விட்டு போயிடுது புள்ளைங்களுக்கு நல்லா இல்ல
நல்லா இல்ல அவங்க சாப்பிடறதுக்குள்ள நம்ம வெச்சு ச்சு சூடா வேற ஆக்கி வைக்கிறோமா அது அவங்களுக்கு சாப்பிடுறக்கு பிடிக்காது
ஆமா அது என்னயிடுதுன்னா ஹீட்டா இருக்கிறதுல அந்த வேர்வ இதாயி தண்ணி சொல சொலன்னு இருக்கனால திருப்பி எடுத்துட்டு வந்துடுறாங்க சாப்பிடாம
பிரச்சன தான் இங்கயும் அதேதான் ஏதாவ என்ன பன சொல்றதுன்ன அடைச்சு வெச்சு இங்க கொண்டு
சிஸ்டர் நெட்ஒர்க் கிடைக்குதா உங்களுக்கு
ஆ எனக்கு கெடைக்கு
எனக்கு ஸ்டக்காயி ஸ்டக்காயி வருதே அதான் கேக்குறேன்
அப்படி
நீங்க பேசுறது எனக்கு ஸ்டெக்காய் ஸ்டெக்காய் கேக்குது
ஸ்டக்காய் கேக்குதா இப்போ ஓகேங்களா ஓகே இல்லங்களா
ஆ இப்போ ஓகே
ஓகே தானே இப்போ
ஆ இப்போ ஓகே தா ஓகே தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர் பசங்கள்லாம்
தா படிக்கிறதுக்கு இப்பதா உட்கார வெச்சு செட் பண்ணி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் அப்ப வர்ற நா அப்ப வந்துர்றேன் அதுக்குள்ள எல்லா ரெடியாக்கி வைங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்தேனா எல்லா உட்காந்துருக்காங்க
நானு இப்பதா சிஸ்டர் ஆரம்பிக்கறேன் டியூஷனுக்கு பிள்ளைங்கலா வந்துருங்க
ஆமா ஆமா அவிங்க அவங்க வேற வந்துட்டு அப்ப நீ எப்படியு டைம் ஆகுதுல ஆயிரு சரி அதான் நீங்க வேற கூப்பிட்டுட்டே இருந்தீங்களா சரி பேசிட்டே போயிரலாம் கொஞ்சம் கழிச்சு நம்ம பேசலாம் நினைச்ச முடியாது எப்படியும் பிஸி ஆயிருவோம்
அதுக்கப்புறம் ராத்திரி டிஃபன் செய்றது இதுலயே போயிடுது
ஆமா நைட்டும் கரெக்ட் வேலையா அதுக்கப்புறம் பாத்தா இவகள தூங்க வைக்கிற ஒரு வேலை இருக்குது
ஆமா
அதெல்லாம் முடிக்கும்பளைக்கு எப்படியு டென் லெவன் ஆயிரும் பின்ன அந்நேரத்துல எங்கள கூப்டு டெஸ் பண்ண வேண்டாமேன்தா சரி இப்பளே பேசிட்டு போயிரலாம்ட்டு வந்துட்டேன்
சேரி சேரி சிஸ்டர் அதுதான் அதான் தோ இப்பதான் குளிக்க ஊத்துனே கொஞ்ச இன்னைக்கு வேர்வ அதிகமா இருந்தது யூனிஃபார்ம்லா சொல சொலன்னு வந்தாங்க
ஆ அப்டியா
ஆமா அதனால குளிக்க ஊத்துனே இப்பதான் குளிக்க ஊத்து தி கொஞ்சம் காயட்டும் உட்க்காந்துருங்க நா வந்து வேர ட்ரெஸ் போட்டு வுட்டுட்டு படிக்க உக்காரலானு சொல்ட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி டியூஷன் பிள்ளைங்கலா வந்து
அப்டியா ஓகே அப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாறி எதுவும் டைம் இல்ல உங்களுக்கு செய்றதுக்கு
ஆ செஞ்சு குடுப்பேன் இன்னைக்கு ஒன்னு செய்யல ரசம் சாதம் கொஞ்சோ மிச்ச இருந்தது
அ அ
ரசத்தையு ஆ வத்தல் பொறிச்சு அத ஊட்டிவுட்ட வந்தொன்ன
ஆ ஓகே ஓகே இல்ல குழந்தைங்க காலையில ஏதாச்சு சாப்பிடும் உச்சைக்கு சரியா சாப்ட மாட்டாங்க ஸ்கூல் முடிச்சு வரும்போது பசியோட வருவாங்களே ஏதாச்சு பண்ணீங்களான்னு கேட்டேன் நானு எப்பளு ஒன்னு பண்ண மாட்டே ஏதாச்சும் சின்ன இதா இந்த கடல தாளிச்சி வச்சிருவே அப்டி ஏதாச்சு சின்னதா செய்தா அவங்களுக்கு அது போது சாப்
வீட்ல வீட்ல இருந்தா செஞ்சிறலா இன்னக்கி வெளில போயிட்டு வந்தேனா தலவலில படுத் து கெடந்தே நா பாட்டுக்கு
ஆமா மா
ஆ அதனால சரி சாதோ இருக்கு ஊட்டி வுட்டுருவோ அப்பறோ இப்ப பால்ல பூஸ்ட் போட்டு கொஞ்சோ ஆத் தி குடுத்தே அத குடிச்சிட்டு ஒக் காந்துருக்காங்க கரெக்டா எட்டு மணிக்கு இட்லியாவது தோசையாவது ஊத்துனோம்னா சாப்ட்ருவாங்க
ஆமா மா நேரத்தே படுத்துருவாங்க இல்லயா கால்ல ஸ்கூல் இருக்
ஆ ஹா அப்டியல்லா இல்ல சிஸ்டர் அது பதினொன்னு பதினொன்ற ஆகு
ஓ எஸ் ஸ்கூல் இருந்தாலு இல்லேன்னாலு அதே மாதிரி தா இன்னு அந்நேரத்துல படுத்து காலேல எந்திரிக்கர்க்கு
ரொம்ப கஷ்டோ காலேல க பத்து நிமிஷத்துக்கு மேல நா கத்தனு
ஆ அததா சொல்றே நம்ம நா கூப்டுட்டே இருக்கணு எந்திரிக்கிறதுக்கு
அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சிகிட்டு தூங்கு ரெண்டு எனக்குதா கடுப்பு வரு மொதல்ல நீங்க எழுந்துறீங்க இந்த எடத் த விட்டு அப்பதா அதுங்க எழுந்திருக்கும்னு சொல்லி அவங்களதா கால்ல கத்துற மாரி இருக்கு
ஆ ஆ
அப்பறோ வேற என்ன பண்றது நம்மளுக்கு வாய்த்தது அதுதான அதுதா திட்டு வாங்கணுன்னு சொல்லிட்டு திட்டு வாங்குவாங்க
இல்ல கொஞ்ச
ராத்திரி செல்லு
இப்டி இப்டி போயிருச்சாலு இதாயிரு
ஆமா கரெக்டா எட்டு நாப்பதுக்குல்லா ஸ்கூல்ல இருக்கணு அப்டிங்கிறப்ப நம்ம எட்ரைக்குள்ள சாப் ட்டு எல்லா பண்ணிட்டு வந்த தான கரெக்டா இருக்கு
எந்திரிக்கிறதே லேட்டா எந்திரிச்சி அவசர அவசரமா பண்ணும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு ஒன்னு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
இங்கயு அப்டிதா ஸ்கூல் உள்ள டேஸ் எல்லா நல்லா தூங்குவாங்கோ ஒம்பது மணி ஆனாலு அவங்களுக்கு எந்திரிக்கவே முடியாது இதே ஸ்கூல் லீவா இருக்கட்டு ஆ சண் டே நம்ம அன்னக்கி கொஞ்சோ தூங்கலான்னு படுத்திருப்போ நம்மள எந்திரிச்சி கூப்டுக்கிட்டே இருப்பாங்க எப்டிதா அந்த ஏழு மணி ஆர்ற இந்த டைமுக்கு எல்லா அவங்களுக்கு முளிப்பு வந்துரு
அதுதா தெரில ஏ பொ சின்ன பொண்ணு எழுப்ப எழுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா வெயில் வந்துருச்சி எழுந்துறீங்க அப்டிங்கு
ஆ இதுதா இதே ஸ்கூல் டைம் நம்ம கூப்டும் போது எந்திரிக் கவே மாட்டாங்க செரி லீவ் தான நம்மளு கொஞ்ச நேரோ படுத்து தூங்குவோன்னு படுத்து பாருங்க அன்னக்கீன்னு பாத்து இவங்க நம்மள கூப்ட்டுக்கிட்டே இருப்பாங்க நேர த்தே பசி வந்துரு நேரத்தே ஆ பூஸ்ட் கலக்குன்னு சொல்லுவாங்க ஹார்லிக்ஸ கல க்குன்னு சொல்லுவாங்க அன்னைக்கெல்லா அவுங்களுக்கு பசி நேரத்துலயே வந்துரு
ஆமா ஆமா
அதனால நமக்கு ஸூ ஆ ஸ்கூல் லீவ்னாலு வுஹு ஆ அன்னக்கிதா டபுள் டபுள் வேலை அன்னக்கிதா
ஸ்கூலுக்கு அம்ச்சி விட்டா கூட செத்த நாலி ஒக்காந்துருக்கலா சண்டேலா சுத்
ஆ இடை நேரத்துல எல்லா நமக்கு நெறையா பிரேக் கெடைக்குமே இவுக வீட்லயே இரு க்கும் போது எங்க ரெஸ்ட் ஒன்னு முடிச்சு வருமலைக்கு அடுத்தது அது முடிக்கும்மலைக்கு அதுக்கு அடுத்து கரெக்டா இருக்கு உங்களுக் ஒரு நாள் தெகியாது
ஆமா ஆமா அன்னைக்குதா நிறையா சமைக்கணு டிஷ் நிறையா இருக்கு
ஆமா வேல தீரவே பாக் தீரவே செய்யாது பாத்துருக்கீங்களா அடுக்க சமச்சு முடிச்சதுமே இவக ஸ்நாக்ஸ்சு சாப்ட்டு அங்கங்க கொட்டிருப்பாங்க நம்ம அதெல்லாங்க கூட்டி வாரி சுத்தியாக்கி வைக்கும் அடுத்தது பாத்திரத்த கழுவ போட்ருப்பாங்க அது பண்ணனு
ரொம்ப முடியாது சொல்றப்பயே மூச்சு முட்டு
அதுதா சொல்றே இதே ரொட்டின் தானே எப்பளு இதே தானே நடந்துட்டு இருக்கு நம்ம நா என்ன பண்ணுவ ரெண்டு நாள் மூணு நாள்லா கண்டினியூஸ் லீவ் வந்துச்சுன்னா உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவே அங்க போயிட்டா கொஞ்ச ரெஸ்டா இருந்துகளாம் பாத்தீங்களா அம்மா இருக்கு வீட்ல நிறைய பேரு இருக்கிறனாலே யாரா ஒரு ஆசி பாத்துப்பாங்க நம்ம கொஞ்ச நேரோ படுத்துக்கலா நம்மள டிஸ்டப் பண்ண மாட்டாங்க
ஆமா ஆமா அது என்னமோ அம்மா வீட்டுக்கு போனாவே ஒரு சொர்கம் தாங்க
பின்ன நமக்கு அங்க கிடைக்கிற மாரி எங்கேயாச்சு கிடக்குமா நல்லா சொன்னீங்க எங்கேயுமே நம க்கு அந்த மாரி கம்ஃபர்டபுள் இருக்காது
அதா சொர்க்கோ அங்கதா சொர்க்கோ நம்மளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கஷ்டோ புரிஞ்சிக்கிற ஒரே ஒரு எடோ அதுதா
அந்த பாட்டு கூட நல்லா செட் ஆகு
செட்டாகு கண்டிப்பா கண்டிப்பா அதா ஸ்கூல் லீவு முடிச்சா வேக அங்க ஓடிறது அப்புறோ
ம் ஆனா அவங்க வந்து அந்த பேஸ்லா காட்ட மாட்டாங்க நம்மள்ட்ட எவ்ளோ நாளுமே செஞ்சிருவாங்க சரி புள்ள எப்பயாது தானே வருது இருக்கட்டு தூங்க
ஆமா ஆமா ஆம்ம கண்டிப்பா கண்டிப்பா
நம்ம காலையில இந்து வேல செஞ்சாலு ம் ம் முடியாது
என்ன யாம் என்ன பண்ண உனக்கு என்ன வேல சும்மாதானே உட்கார்ந்துருக்கே அப்படின் சொல்லுவாங்க அவங்களுக் இதெல்லா பண் நம் அது அது கேக்கும் போது எவ்ளோ ஹர்ட் டிங்கா இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி ஓடி ஓடி ஓடி ஓரோனு பண்ணி வச்சிட்டு கடைசில இப்படி சொல்லும்போது எவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கு அது
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அத அவங்க சொல்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கேக்குறவங்களுக் தானே வலி தெரியு
ஃபேஸ் டு ஃபேஸ் சண்ட தா
ஆ நமக்கு பழகிடுச்சு என்னத்த சண்ட போட்டு சண்ட போட்டு மதிய கண்டுக்கவே மாட்டே நீங்க சொல்றத சொல்லுங்க நமக்கு தெரியுமே எப்டின் நா விட்ருவே
ஆமா ஆமா இருந்தாலு சிஸ்டர் அது எனக்கு கோவோ வந்துரு நம்ம இவ்ளோ தூரோ செஞ்சு பாத்து பாத்து செஞ்சு நீ செய்யலங்கிற ஒரு வார்த்த சொன்னன்னா என் னால முடியாதுன்டு சொல்ட்டு நா இறங்கிடுவே ஃபுல்லா இறங்கிடுவே சண்டைக்கி இறங்கிடுவே யாரா இருந்தாலு சரி என் வீட்டுக்காரு யாரா இருந்தாலு
து ஒரு வித நல்லதா அடுத்த தடவ சொல்லாமையாச்சு இருப்பாங்கல்ல அப்படி சண்ட போடும்போது சரி சண்டை ஆகுன் நினச்சாவது பேசாம இருப்பாங்க
எ ஃபேஸ் மாறுனாவே எல்லாரு பயந்துருவாங்க
டெரரு
அய்யயோ டெரர்லா கெடயாது நல்லா சிரிச்சு பேசுவே எல்லா பண்ணுவே எவ்ளோ விட்டு குடுக்கனுமோ அவ்ளோ விட்டு குடுப்பே ஆனா என்ன நா செஞ்சத நீ செய்லன் சொல்லிட்டா எனக்கு எங்கெருந்துதா வருன்
பா ஆமா ஆமா ஆமா அதா நமக்கு அப்ரீஷேஷன் பண்லேனாலு டிஸ்க்ரேஜ் பண்ண
ஆமா ஏ காலைலந்து ரெஸ்ட்டே இல்லாம ஓட்றோ ஒரு அஞ்சு நிம்
ம் கண்டிப்பா நமக்கு பின்ன எங்கெருந்து நமக்கு பின்ன நம்ம எ ப்டி ரெஸ்ட்டெடுக்குறது பின்ன இப்டித்தானே நமக்கு ரெஸ்ட்டு வரு
கண்டிப்பாங்க சிஸ்டர் இந்த டியூஷன் டியூஷன் புள்ளைங்ளா வந்துட்டாங்க நா இந்தா போய் பாத்துட்டு வரவா திருப்பி கால் பண்றே ஃப்ரீயாயிட்டு ஓகே பாய்